தம் ஹலோ வணக்கம் மேடம் கேக்குதா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கங் சார் நல்லா ஹலோ
ஆ எப்டிகிங்க மேடம் கேக்குதா உங்களுக்கு எனக்கு நல்லா கேக்குது உங்களுக்கு கேக்குதா ஆ மேடம் கேக்குதா
இல்ல இல்ல எனக்
என்ன சாப்பிட்டீங்க மேடம் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு உங்க வீட்டுல டின்னர்யில்ல ஆ என்ன சாப்ட்டீங்க
தோச சார் டிஃபன் டிஃபன் தோச
ஓகே இதான் நைட் நைட்ல எப்பவுமே டிஃபன் மட்டு தானா
ஆ ஆமா
ஹலோ ஆ கேக் நைட்ல எப்பவுமே நா இன்னு சாப்புல மேடம் நாங்க சாப்புட பத் பத்தர பதினெண்ணு ஆகு மேடம்
பரவாயில்லங் சார் எல்லார் வீட்லையு அதேதானா எப்பவுமே பதினோர் மணிக்குதா படுக்கிறாங்கல்ல தூங்கும் போது
பதினோர் மணிதா மேடம் தூங்குராங்க நா சாப்புடுதே பதினொர் மணிதா சாப்பிடுவே
அச்சச்சோ ஏன் என்ன ல வேல இருக்குங்களா ஏதாவது ஓர்க்கா
இப்ப அதல்லே லோட்டாகு இன்னிக் அது நா எப்பவுமே லேட்டா தா வருவேன் இன்னைக்கு கொஞ்சோ வீக் ஆஃப் நா இன்னைக் லீவ் எடுத்துடே அதனால காலேருந்து வீட்டில வேல சின்ன சின்ன வேலை அதெல்லா பாத்துட்டுருக்கே
ஓகே
சொல்லுங்க மேடம் என்ன பண்ணிட்ருக்கீங்க
ஓகேங்க சார் நாங்க ஹவுஸ் வொய்ஃபுங்க சார்
ஹவுஸ் வொய்ஃபா சேரி ஆ டெய்லி ரொட்டீனா ஒர்க் இருக்கோ ஆ கேக்குது கேக்குது மேடம் டெய்லியு ரொட்டீனா இருக்கோ உங்குளுக்கு ஒர்க்கு ட்வன்ட்டி ஃபோர் பார் செவன் கால்லே எழுந்துனு சமைக்கனோ பசங்கள ஸ்கூல் அனுப்பணோ மறுபடியு மத்தியானோ சாப்பாடு ரெடி பண்ணனோ அப்டியே ஒர்க் போயிட்டே இருக்கோல ரெஸ்டே கெடைக்காது
ஆ ஆமாங்க சார் எல்லா பசங்க இப்ப படிக்கிறாங்க காலேஜு படிக்கிறாங்க பசங்க
ஆ கேக்குது காலேஜ் படிக்கிறாங்க ஆ மேடம் ஒரு நிம்ஷோ இருங்க மேடம் லயன்ல ஒரு நிம்ஷோ இருங் ஒரே ஒரு நிமிஷோ காலேஜா ஓகே ஓகே ஓகே
ம்
காலேஜ் கால அப்டினா எத்தன மணிக்கு நீங்க சீக்கரமா எழுந்திருக்கணுமே காலேஜ் போனோனா அஞ்சு மணிக்கெல்லா எழுந்திருக்கனுமே நெனைக்கிற அப்போ காலேஜு எத்
இல்லல்ல இங்க அவுங்க ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க
ஓ அப்புடியா அப்போ உங்குளுக்கு அப்பனா உங்குளுக்கு அந்த சமயல் கால எழுந்து சீக்கிரோ எழுந்து சமைக்கிற வேல இல்ல பொறுமையா ஏந்துச்சுக்கலா
இல்லைங்க சார் ஸ்கூல் போம்போதுதா அது பிரச்சன இருந்துச்சே இப்ப இல்ல
ஓகே ஓகே மேடம் சொல்லுங்க இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல எங்கயாது வெளியே போ றீங்களா ஃபேமிலியா நா கால்ல பத்துமா ஒம்போது ஆதி ஏ மேடம் லீவ்ல எங்கேயோ வெளிய போலயா காலேஜ்ல இருந்து பசங்க வந்துருப்பாங்க ஹாலிடேஸ்க்கு வீ ஊருக்கு எங்கயோ போலியோ
அல்ல அவுங்க அப்பா கூட தா போவாங்க நா வெளில போ மாட்டேங்க சார் எப்பயுமே ஹலோ
அதா ஃபேமிலியா எங்கேயு போ மாட்டீங்களா அத அதா மேடம் ஃபேமிலியா எங்கயு போ மாட்டீங்களா
ஃபேமிலியா போ மாட்டோங்க சார் அவுங்க மூணு பேர் மட்டுந்தா வண்டியில போவாங்க எனக்கு வெளில போகவே அவ்வளவுக்கா பிடிக்காது
உம் அது தப்பு இல்லியா ஃபேமிலியா போனோ இல்லீயா நீங்க போ மாட்டீங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க
சின்ன பசங்களா இருக்கும் போது எல்லாருமே சேந்து போவோ நாலு பேரும் சேந்து போவோ எங்க போனாலு நாலு பேரும் போவோ இப்ப வந்து பசங்க பெருசாயிட்டாங்க
அதனால அவங்க மூணு பேரு மட்டு போறாங்க இல்ல அவுங்க மிஸ் பண்ணுவாங்கள நம்ம மூணு பேர் மட்டும் போம்
ஆ மிஸ் பண்ணுவாங்க அதெல்லா கூப்புடுவாங்க ஆமா ஆமா கூப்புடுவாங்க நா தா சரினே
இல்ல நாலு பேர் போணோனா ஒண்ணு கார் வேணோல்ல ஆமா நா தா போமாட்டே
ஓ மேடம் கேப்ல கூட போலாமே ஆட்டோல போலா புக் பண்ணிட்டு இப்பதா ஓலா ஊபர் ரேப்பிட்டோ நரீய வந்துச்சே ஆட்டோ புக் பண்ட்டு போற மாரியே
ஆமாங்க சார் அது நா விரும்புறத இல்ல வெளில போறது எனக்கு பிடிக்காது மேக்சிமம் எனக்கு வந்து டி வி ஃபோனு இருந்தா போது அவ்வளதா வெளில போய் இருந்து சுத்துறதுல்லா எனக்கு பிடிக்காது
ஓகே டி வில டி வில எல்லா சீரியோ பாப்பீங்க அப்போ கால்ல இருந்து நைட் வரிக்கோ கண்டினியூ அப்போ போர் அடிக்காது உங்குளுக்கு எதாவ்து ஒர் சீரியல் போடுவாங்க அத கண்டியூசா அதுயே பாத்துட்டு இருக்லாம் என்ன டிஷ் நீங்க விரும்பி சமப்பீங்க அதா மேடம் வீட்லே அந்த போ ரொம்போ வெக்ஸாய்டுல்ல மத்த டிஷ் என்ன சமப்பிங்க
இல்லல்ல எனக்கு எனக்கு வீட்ல இருந்தாமட்டுதா புடிக்கு வெளில போனதா எனக்கு பிடிக்காது நானா ஆ நல்லா சமைக்கதுந்தா இஃப்தா பிரியாணி கத்துக்கிட்ட ம்
பிரியாணி அ பிரியாணிய விட்டு வே வேறஏதாவ்து ஆம்மா கட் பண்றாதீங்க கட் பண்ணா அ கேக்குது எனக்நீங்க பேசது தெளிவாகேக்குது சத் ஆம்மா மேடம் ஆப் இஷ்யூவாருக்கு எதாவ்து இப்போ கேக்குதா தா
கே நீங்க பேசுற்து எனக் ஒடனே கேக்குதுங் சார் நா பேசற்து உங்குளுக் லேட்டாதாங்கேக்குது
ஆம்மா அதா எனக்கு சர்வது இஷ்யு கேக்குது எனக் ஆப் இஷ்யு ஆ இர்க்கு எதாவ்து நீங்க என்ன வ பிரியாணி தவிர்த்து வேதாவ்து என்ன நல்லா பண்ணுவீங்க எந்த டிஷ்
பிரியாணி தவற எதூ
வெஜ்ஜுல வெஜ்ஜுல்ல வெஜ்ஜுல்ல சொல்லுங்க பாப்போ ஸ்கூல் படிக்குதாங்க அ ம் என்ன சமைப்பீங்க வெஜ் வெஜ் ஆம்மா அதா வெஜ்ல என்ன டிஷ் சமைப்பீங்க ரொம்போ
ஆ நா ஃபுல்லா சமைக்கிற்துபூரா விஜ்ஜிதா நான்வெஜ்ல்ல அதிக சமக்க மாட்டே
பசிஃபிக் அத்தா மேடம் பசிபிக்கா ஒரு டிஷ் இருக்குல்ல இந்த டிஷ் த்துஸசமைச்சப்பா இன்னிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாரு சொன்னாங்க
ஆ வெஜ்ஜில என்ன சமக்க முடியு எத வெஜ்ஜுபிரியாணி இல்லிங் சார் வெஜ்ஜுல வந்து என்ன பண்ணமுடியு ஏதாவ் சாம்பாரு புளி கொழம்பு இல்ல ஏதாவ்து இது வெஜ்ஜு பிரியாணி இது மாதிரிதன பண்ண முடியு
வெஜ்ஜுல நறிய ஐட்டம்இருக்கே மேடம் டிஃப்ரெண்டா செய்ய நரி இருக்கு நீங்க சொல்றதூ ஓக்கே
ஆ
நறிய ஐட்டம் கூட இருகுல்ல வெஜ்ல டிஃரெண்டா செய்றதுக்கு நம்ப
நீங்க எத நீங்க சமைப்பீங்களா அ அத்தா சொல்ற வெஜ்ஜி புலாவு து
பே கொஞ்சொ கொஞ்சொ சமயல்ல வெஜ்ஜு புலாவ் செய்ல்லா
அ அதுதா அதுதாங் சார் வெஜ்ஜு பிரிய பிரியாணி வெஜ்ஜி புலாவு் நெய்சோறு அதா பண்ணமுடியு நெய்சாதொ இல்லாம அது மட்டுதா பண்ணமுயு அப்பற வெரைட்டி ரைஸ் போலா அவ்ளோதா நீங்க சமைக்கப்
வேரெட்டி லைஸ்னா புதினா சா கொஞ்சொ கொஞ் கொஞ்சொக் கொஞ்சொ கொஞ்சொமா தெரியும் மேடம் ரொம்பல்லா தெரியாது சமைக்க கொஞ்ச கொஞ்சமா தா சமைப்ப
ம் ம் உங்க வொய்ஃப் ஊருக்கு போயிட்டா நீங்க சமைப்பீங்ளா
அதா வெதக் மோஸ்ட்லி இல்ல மேடம் நம்ம வெ வெளியதா சாப்டுவோ
வெளிய சாப்டுவீங்களா
வெளியதா வாங்கி சாப்டுவ ஆமா விக்ரா போட விடுவ அந்த அந்த வாரக் நம்ப வீட் நாங்க லன்ச் எல்லா கட்டிட்டு போக மாட்ட மேடம் கேப் டிரைவர்ல ஆனா டைம் கெடைக்காது எந்த டைம் சவாரி வரு எனக்கு ட்ரிப் வருன் தெரியாது அதனால கட்டிட்டு போனா அந்த டைம்ல நம்பளால சாப்ட முடியாது இப்போ ஒரு ஒரு சில சாப் சாப்பாடுலா எட்டு மணிக்கு ஒரு மணிக்கு சூடா சாப்டணு நாலு மணிக்கு அப்டிதா சாப்டா சாப்பாடு டு கெட்டு போயிடும்ல அதனால கட்டிட்டு போ மாட்ட மோஸ்லி வெளிய சாப்பிடுவ எல்லா வீட்டுக்கு வந்து சாப்டுப அந்த மாரிதா
ம் ஏனா சின்ன கொழந்தைங்க சத்தமா இருக்கு சின்ன பசங்ளா
ஆமா ஆமா சி குட்டி குட்டி பசங்க
ஓ சரிங்க சார் சரி சொல்லு நீங்க வெளியே போறதா ரொம்ப புடிக்குமா ஃபேமிலியா போவீங்களா ஹலோ
ஆ இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஃபேமிலியா சுத்தி சு ஆமா மேடம் இந்த சம்ம ஹாலிடேஸ்ல ரெசார்ட் போனோ நாங்க நாங்க ஃபேமிலியா ஒரு இருவத்தஞ்சு பேர் போனோ வேன் புடிச்சு ரெசாட்லனா உங்களுக்கு ரூம்ஸ் இருக்கு ஸ்விமிங் பூல் இருக்கு
ம்
ஃபஸ்டு போயிருந்த மேடம் மேரேஜ் அப்புற போனதில்ல ஃபஸ்ட் எங்க வேணாலு சுத்துவோ நாங்க கால்ல
அ ம்ஹூ உங்களுக்கு வெளியில போறது மட்டுந்தா புடிக்கு அப்டிதான வீட்லயே இருக்க மாட்டீங்கன் நெனைக்கிறே